ஹலோ
ஆ
குட் மார்னிங் ம் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ம் கேக்குது
என்ன பண்றீங்க
இப்பதா சாப்ட்டே நீங்க
ஓ சேரி நானு இப்பதா சாப்ட்டே
என்ன சாப்ட்டிங்க
நானா தோச
ம் செரி ஓகே ஓகே
ச அக்ரிகல்ச்சர் பத்தி என்ன தெரியு உங்களுக்கு
அக்ரிகல்ச்சர் பத்தி என்ன தெரியு விவசாயோன் தெரியு
ஆ அப்பறம்
எல்லாம் போடுவாங்க எனக்கு அவ்ளோலா தெரியாது அத பத்தி
எதுமே தெரியாதா
ம் ஹூம் தெரியாது
ஓ விவசாயம் பண்றது எப்டின்னே தெரியாதா
கொஞ்ச கொஞ்சோ தெரியு நட்டு வைப்பாங்க அரிசி வரு
ஓ உங்குளுக்கு அதெல்லா இன்ட்ரெஸ்ட் இல்லையா
ஆ ஹா சுத்தி பாக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு வயலுக்கு போய் பாக்க
ஆனா அது உருவாக்க இன்ட்ரஸ்ட் இல்லையா
அதெல்லா தெரியாது ஆமா இன்ன போய் பண்ணது பாக் கெடையாது அதனால எப்டின் தெரியாது
அந்த நெல்லு நெல்லு வைக்கிறதாது தெரியுமா
ஆ நட்டு வைக்கறதுதான நெல்லு
ஆமா
தண்ணிக்குள்ள அது தெரியு ஆ ஆ அது தெரியு
அது அவ்ள நட்டு வச்சது இருந்து மழையெல்லா அதிகமா வந்துருச்சுன்னா எல்லா வேஸ்ட் ஆயிரும்ல
ஆ ஆமா ஆமா வேஸ்டாயிடு ம்
உம்
அது வர்றதுக்கே செவன் எயிட் மந்த் ஆகுதானே ஆகு
ஆமா ஆனா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கெல்லா வந்து இந்த கா இங்கிருந்து இம்போர்ட் ஆகுது அரிசியலா ஓசூர் அது மாரி எடத்துலருந்து
எங்க ஒசு ஒசூர் ஆஹ் ம் ம்
அந்த சைடுலருந்துதா நம்மளுக்கே இம்போர்ட் ஆகுது
ம் ம்
தமிழ்நாட்டுல எங்க அரிசி வருதுனே தெரிய மாட்டேங்கிது
ஆமா உப்பு இங்க உப்பு வருல்ல
உப்பு வந்து இங்கிருந்து வரு கடல் சைடு
ஆமா திருநெல் தூத்துக்குடி அங்கட்
உப்பு வந்து இதுல தானே செய்றாங்க கடல் தண்ணில
ம் பாத்துருக்கே
பாத்து நானு நேர்லயே போய் பாத்திருக்கே
ஆ நானு போயிருக்கே கரெட்டு
ஆனா அந்த உப்பு எப்டி போட்டு வச்சிருப்பாங்க
ம் மல மாரி போட்டு வச்சிருப்பாங்க அப்டியே கீழே படுத்தீங்ன்னா ஆ கீழயு வச்சிருப்பாங்க அந்த தண்ணிக்குள்ள அதையு இதுலதானே வச்சிருப்பாங்க
ஆமா ஆனா அது எப்டி கரையாம இருக்கு
அது ஏ எப்படின்னே தெர்ல கரையாம அப்டியேருக்கு மல மாரியு போட்டு வச்சிருப்பாங்க
என்னன்னே தெரியல
உம் நீங்க விவசாய இடத்துல போய் எது பண்ணிருக்கீங்ளா
விவசாயோல்லா எனக்கு பண்ணுன்னு ஆச பட் பண்ல
பண்லயா ம்
பாத்துருக்கே ஆனா அதெல்லா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
ஆமா ஹாட் ஒர்க் பண்ணி பண்ணனு ம் பார் த்தா நல்லாருக்கு பண்றக்கு பண்றவங்கல்லா பாத்தீன்னா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நம்மளுக்கு பண்ணுனு தோனு
நா ஒரு ஒரு நாள் பண்லா ரெண் நாள் பண்லா
ம் ஆமா
ஆனா விவசாயிங்களுக்கு நல்லா இருக்கு நம்ம ஒரு விதைய போட்டு அத வளர வச்சு பெருசாகி
ம் வீட்ல செடி இருக்கா
வீட்ல இருக்குது
ம் அதெல்லா போய் பாப்பீங்ளா செடியா சும்மா வாச்சு
அதுவு சும்மா இந்த செடிதா இருக்கு வீட்டுக்குள்ளையில
எந்த செடி
மணி பிளானட் அப்பறோ கத்தாளை
ம் ம்
அது ரெண்டும் தா இருக்கு நீங்க நெறைய செடி வெச்சிருக்கீங்ளா
ஆம்கோ
என்னென்ன செடி
ஆங்கோ பேர்ல்லா தெரியாது ரோஸ் இருக்கு எல்லோ ரோஸ்சு ஆமா ரோஸ்ல்லா நெறைய இருக்கு
அப்பறம்
ம் மல்லிப்பூ இருக்குல அது இருக்கு கல ஒரு மரம் இருக்கு இந்த மரமா அங்யே நாலு வருஷோ இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆயிட்டு ஆனா அது வந்து ஐடே ஆகாது அந்த மரம் ரொம்ப லோவாளதா ஹைட் ஆகு இந் மரப் பேர் என்னன் தெரியல ஆனா வந்து கிறிஸ்மஸ் மரமோ அப்டிதா சொல்லிக்கிறாங்க ஆன அந்த மார்
அதுல அந்த மரத்துல என்ன கெடைக்கு
ஒண்ணுமே இருக்காது அந்த மரத்துல வந்து புசு புசுனு அழகா வந்து கட் பண்ணி வெப்பாங்கல்ல
ஓ ஆமா ஆமா அந்த லைட் செட்டிங்ல போட்டு வெப்பாங்கல்ல
ஆமா ஆமா ஆமா அங்கதா ம் நாலு வருஷோ ஆச்சு ஆனா வந்து நம்மடி தா இருக்கு நம்மடிக்கு கொஞ்சோ மேல இருக்கு அவ்ளோதா இன்னு வளரவே இல்ல அப்டியேதா இருக்கு அது மொலன் மரமே அப்டிதா இருக்கு இவ்ளோதா ரொம்போ வருஷத்துக்கு அப்பறோதா வளரு அது இருக்கு
ஷத்துக்கு எவ்ளோ இன்ச்சு வளரு
ரெண்டு இன்ச்சு அப்டிதா வளரு மூணு இன் மூ மரத்துலல்லா அது ஒண்ணுதா இருந்தது நெறைய இருந்தது மரம்ல்லா அப்பறம் இதெல்லா வெட்டி அதுலா இருந்தது வெட்டிட்டாங்க கொய்யாக்கா சப்போட்டா எல்லா இருந்தது வெட்டிடாங்க
ஏ
இங்க அத இ இடிச்சிட்டு கொஞ்சோ வேன்மோ கெட்டிருக்காங்க அதனால அதெல்லாம் எடுத்துட்டாங்க
ஓ அதனாலயா
ம் என்னது
மாங்க மரம்
மாங்காமரம் இருக்கு வாசல்ல முன்னாடி வெளியே இருக்கு
இது என்ன மாங்கா வந்துருச்சா
ஆ மாங்காளா இருக்கு சீசன் டைம்ல நெறைய இருக்கு
இது சீசன் டைம் தான
ஆமா ஆமா பொறிச்சு எடுத்தாச்சு நெறையா
என்ன மாங்கா பேரு நேம்
அய்யய்யோ தெரியாது
ஆ பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா
பெருசா இருக்கு
உம் என்ன நீங்களே வெச்சுகுவீங்ளா
நாங்க வெச்சு போ வெளியே குடுப்போ
ஓ
தம்லிக் குடுப்போ எல்லா குடுப்போ அது நெறைய கெடைக்குல்ல ஆமா நெறைய கெடைக்குல்ல அத்தனையு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிறத்து அது ஒவ்வொரு நாளுக்கு வந்துகிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள இருக்குங்க சாம்பாரு சாம்பார் எவ்ளோ போடுவாங்க
ஒரு ரெண் ஒரு ஒரு மாங்கா ஒருவாங்க சின்ன சின்ன கட் பண்ணி ஆமா அ
ம் ஒரு மாங்கால போட மாட்டாங்க முழுசா அப்றோ அது மாங்கா கொழம்பாயிரு
மாங்கா கூட்டு
அப்டியா
சேர் இது வெப்பாங்கல்ல ஊறுகாய்
ஆமா ஊறுகா
ம்
ஊறுகாலா பண்ண மாட்டாங்க ம் ம் ம் ம்
ம்
ம் நீங்க பண்ணுவீங்ளா ஊறுகா செடி அவ்ளோதா ஊற்காவா
ம்
ஓ அப்போ கேட் ரைஸ் புடிக்குமா
ஆ புடிக்கும்
ம் அப்ப அதுல வெச்சு சாப்டிவீங்க
ஆமா அதுல வெச்சு லைட்டா ரைஸ் வெச்சு அப்டியே சாப் ட்டா வேற லெவல்ல இருக்கு
ஆ எனக்கு புடிக்கு மாங்காலா அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் கெடயாத்
உங்களுக்கு வந்து மரோ இருக்குனால சாப்ட்டு சாப்ட்டு போர் அடிச்சிர்ச்சு போல
ஆமா
வேற என்ன புதுசா செடி வெச்சிருக்கீங்க
செடி வேற அவ்ளலா ஒன்னு கெடையாது இருக்கு ம் பூ ரோஸ் தா இருக்கு ரோஸ் தா நெறைய இருக்கு
ஓ சேர் சேர்
கலர்ல ஒன்னு இருக்கு
பர்பிள் கலர்ல ரோசா
ஆ
நா பாத்ததே இல்ல
அது பூத்துருக்கு பூக்கு
எப்ப டிசம்பர் மாசமா
எந்த மாசன் தெரில சில டைம் தா வரு ஆனா இப்பவு இருக்கு இப்ப இருக்கு
ஓ அப்ப எடுத்து வெச்சுக்கோங்க நீங்க
ம் ம் செரி ஓகே ஓகே ம்
வேற துளசி அது மாத்ரில இல்லையா
ஆ துளசி இருக்கு துளசி இருக்கு இந்த சளிக்லா போடுவாங்கல்ல ஆழமரோலா கெடையாது
ஆமா ஒரு மாரி பச்ச கலர் எல கசுக்கும் இல்ல அது சாப்புட்லாம்ல அந்த குண்டா இருக்கும் அந்த எல ஒரு மாரி வாசம் அடிக்கும்ல தைல வாசம் ஆமா
அப்டியா
ஆமா அது பாத்துருக்கீங்களா நீங்க
எந்த செடி
ஒரு பச்ச கலர்ல எல இருக்கும்ல அந்த எலைய தான சொல்றீங்க கொஞ்சம் சின்னதா
எல்லா எலையும் இருக்கும்
ஆ கொஞ்சம் குண்டா இருக்கும் மேல ஒரு
ஓ அதுவா செரி செரி புரியுது புரியுது
நீங்க எத சொல்றீங்க
எனக்கு என்ன சொல்றீங்கன்னு நா கண்டுபிடிச்சிட்டு இருக்கே என் மைன்ட்ல போட்டுட்டு தான் ஞாபகம் வருது
ஓ
ம்
அப்ப நீங்க உங்க வீட்ல என்ன துளசி இருக்குனீங்க
இந்த சளிக்கெல்லாம் சாப்புடுவாங்கல்ல
ஆமா
ஒரு நாலஞ்சு ஐட்டம் குடுக்குல்ல
ஆமா இந்த தூதுவளை இம்பாங்களே அத வச்சிருக்கீங்களா
ஆ இருக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது என்ன தூதுவளையா
ஆ
அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது
அத வச்சு கசாயம் செய்வாங்க அப்புறம் சட்னி செய்வாங்க
ஆ ஆ அந்த ஆமா ஆமா ஆம் அதெல்லாம் பண்ணுவாங்க
அது தெரியாம நீங்களே வளத்துட்டு இருக்கீங்க
அதெல்லாமே இருக்கு அதெல்லாம் மொட்ட மாடியில இருக்கு நான்லா அதெல்லாம் போய் பாக்கவே மாட்ட ஆ மொட்ட‌ மாடியில இருக்கும் அதும் நாங்க தான் மெயின்டென் பண்றோம்
ஓ செரி செரி
உம்
அந்த காய்ல வச்சிருக்கீங்களா காய்கறில்லாம்
கா காய்கறியெல்லாம் ஒண்ணும் கெடையாது
அந்த முருங் முருங்க மரம்
முருங்க மரம்ல்லா இல்ல பக்கத்து வீட்டுலதான் இருக்கு எங்ககிட்ட இருந்தது நாங்க அப்டியே வெட்டி அங்க குடுத்து
குடுத்துட்டீங்களா
ம்
எப்டி அப்டியே எடுத்து வெட்டி குடுத்தா அது நல்லா வளருமா
ஆ அதெல்லாம் வளரும் நம்ம கீழ பூமிக் குள்ள தோண்டி வச்சோம்னா நல்லா வளரும் தொட்டியில வச்சுன்னா வராதுன் நெனைக்க மேல தொடிடியில வச்சிருந்தோ
ஆ செரி சேரி ஓகே சேரி ஓகே பாப்போங்க நெக்ஸ்ட் ம் பாய்
பய் என்ன பண்றீங்க